ஹெலோ ஹஹாவ் ஆ கேக்குது கேக்குது உங்ளுக் கேக்குதா ம் ம்
அப்றோ உங்க லைஃப்லா எப்பிடி
எ லைஃபா ஏ லைஃப்சப் தினாம் நா வுன்ஸ்ம் காலேஜ் முட்ச்சே எங்கியு ஒர்க் பண்ல
ஆ
ம் மேரேஜ் பண்ட்டாங்க அதுக்குள்ள
ஓ செரி செரி
ம் வீட்ல நானு எம் மாமனா எ மாமியாரு ஹஸ்பண்ட் மட்டுந்தா
ஆ
மாமி மாமனார் ரிசன்ட்டாதா எறந்தாரு
ஓ அப்படியா
ம் இன்னு ஒரு த்ரீ மந்த்ஸ் கூட ஆகல
ஓ செரி செரி
ம் நாங்க மூனு பேரு மட்டுதா வீட்ல
ஆ
ம் தனியா நா வந்து கல்யாண்த்துக்கு முன்னாடி வந்து ஜாயிண்ட் ஃபேம்லி
ஆ
வீட்ல ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ
அப்பிடியா ஆ
எ அங்க எவ்ளோக்கெவ்ளோ அது எல்லார் கூட ஒன்னா ஜாலியா இருந்தனோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க இந் மேரேஜ் லைஃப்
அப்புடியா
இப்ப இங்க யாரூ இல்ல
அ
காலைல ஹஸ்பண் வந்து ஆஃபிஸ் பொய்டுவாரு சரி உங் மாமியார் மட்டு தா அவுங்க கூட நம் எவ்ளோ நேரொ பேச முடியூ
ஆம்மா
ம் ஒரு மார் தனியா அதுக் ஃபோன் மட்டு தா எனக்கு அ டைம் பாஸ் ஆக்
ம்
ம் எங்கேயாச்சு வேலைக்கு போறோன்னால்லூ சரி இவுங்க தனியாருக்காங்கலே
ம்
ஆனா இப்போதிக்கு போ முடியாது இப்போதைக்கு வேணான் சொல்லிட்டாரு உம் அத்னால கொஞ்சொ அப்டே போரா போது எனக்கு
ஹா வெளியலா போமாட்டீங்ளா
ஆ போவ போவ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிதா
ஆ சேர் சேரி நல்ல ஜாலி டைப்போ உங்க ஹஸ்பன்
ஆ ஜாலியா தா இருப்பாரு
அ
ம் ஜாலி டைப்னா ஜாலியாருப்பாரு எதையும் பெருசா எத்துக்க மாட்டாரு
அ
பேசிக்கிறோல்லியா ஜாலியா அந்த மாதிரி பேச மாட்டாரு ரொம் மூடி டைப் நம்ளா பொய் பெஸ்னு
ஓ செரி செரி புரிது அது அப்புடிதா நறைய பேர் லைஃப்னாவே ஃபஸ்ட் ஆஃப்ல நம்ம நல்லா இருந்தோன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சொ கஷ்டொ வரு ஆம்மா அப்டி
கஷ்டொ நா வந்து நா வாய தோரந்தனா நா மூட மாட்ட
ஆ
இப்போ புதுசா ஒரு ஆள் கிட்ட கூட ஒடனே நா பே பழகிட மாட்டெ
அ அ ஆ அப்படி
அ இப்போ ஒரு சிலர் வந்து கொஞ்சொ லேட் எடுக்கு எனக்கு டைம் எடுக்கு உங்ககிட்ட பழக
அ
இன்னொர் சிலர் வந்து எங்கிட்ட ஒடனே பேஸ்னானா ஒடர்னே பஃர்ஸ் நாளே ரொம்ப அட்டாச்டுட் ஆய்டுவே
அ அ
ம் பேசுறவங்கள பொறுத்துதா ஆனா ஒன்ஸ் நா பழகி டன் வச்சுக்கோல்ல ஜால்யா பேசிட்டேருப்பே நான்ஸ்டாப்பா கான்டன்ட்டே இல்லாம பேசுவே அ இ இங்கெ வந்து எனக்கு அப்டே ஆப்போசிட்டு
அ
பேசு பேசு என்னக் பேசற்துக் ஆளே இல்ல பேசு பேஸ்னாலா என்னா பேஸ் நீ பேசு நாகேக்குற ம்ஹ் நீ பேசு நா கேக்குறன்னுவாரு அப்ப குட செரி கேட்டா குட பரவால்லன்னு நாப்பாட்டுக்கு பேசிட்ருப்ப என் இஷ்டமா அந்த மாதிரி பேச்சு தோனைக்கு ஆளு இல்ல எனக்கிங்க
ஆ ஓக்கே ஓக்கே புரிது உங்களுக்கு சிலிப்பி சிப்லிங்ஸ்லா எவ் எவ்ளோ பேரு
இ நெறைய பேரு இவ் எனக்கு அண்ணா எனக்கு கூட பொற்ந்தவங்க வந்து அண்ணா ஒருத்தரு தம்பி ஒருத்தரு
ஆ
ம் மீதி பெரியப்பா பசங்க இருக்காங்க சித்ப்பா பசங்க இருக்காங்க அக்கா பசங்க இருக்காங்க இன்னொரு அக்கா பசங்க இருக்காங்க ம் பெரிய வயசுல இருந்து சின்ன பசங்க வரைக்கு இருக்குறாங்க அங்க நா மேரேஜ் ஆயிட்டு இப்ப வரைக்கு வீட்டுக்கு போய்ட்டா வீட்டுக் போயிட்டு வரும்போதுலா அழுவ
ஆ ஆ
ம் ஒரு ஒரு இன்னுமு எல்லாரு சொல்லுவாங்க வீட்ல இன்னுமா நீ அழ்துட்டுருக் க எல்லாரு கல்யாண ஆனா கொஞ்ச நாள்ல மாறிடுவாங்க நீ என்னா இப்டி அழுதுனே போற இன்னுமோ என்னால மறக்க முடிலியே இன்னுமோ அங்கிருந்து நா அழுதுன் தா வருவ கெளம்பற நாளு
ஆ
ம் இப்போ காலையில போயிட்டு ஈவினிங் வரன்னா மத்யோ வரைக்கு தெரியாது
ஆ ஈவ்னிங் வரும்போதே
ஆ ஒரு மூணு மணி ஆயிச்சுன்னா எனக்கு அப்டியே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு ஆய்டு கெளம்ப போறோமே இன்னு கொஞ்ச நேரத்துல
ஆ ஆ
ஆஹா நல்லாயிரு அந்த மாதிரி இன்னு அந்த பழக்கோ எனக் போல ஏன்னா அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு வீட்ல ம் ம் அப்றோ ஸ்கூல் கிட்டியா உங்ளுக்கு வீட்ல இருந்து
ஆமா கிட்டதா ஒரு டென் மினிட்ஸ்ல போலா ம் ம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தா ஆனா என்ன வாக்கபுல போ மாட்டோ அம்மா தா கொண்டு உடுவாங்க ஸ்கூட்டில என் தம்பியு இப்ப இங்கதா இருக்கான் பெரியம்மா பைய அப்போ அவனு அவன் டென்த்து அப்ப அவனையு என்னையு சேத்தா கூட்டு போவாங்க கூடிட்டு போய்ட்டு ஈவினிங் அப்டியே சேர்ந்து வந்துரு
ம் ஈவினிங்கு வந்து கூட்டிட்டு வருவாங்ளா இல்ல நீங்ளே வந்துருவீங்ளா
கூட்டிட்டுதா வருவாங்க ஏன்னா டியூஷன்லா உண்டா ஒரே டியூஷன் காலைலியு டியூஷன் ஈவினிங்கு டியூஷன்
டியூஷன்னா ஸ்கூல்ல டியூஷனா இல்ல தனியா
ஆ ஸ்கூல்ல இல்ல இல்ல தனியா போற எல்லாத்துக்கு மேக்ஸ் தனியா பிசிக்ஸ் தனியா அ ஆ மேக்ஸ் தனியா பிசிக்ஸ் தனியா கெமிஸ்ட்ரி தனியா எல்லாத்தையு சேத்த ஒரு டியூஷன்
ஆ அ அதுதா கேக்குற இப்ப மூனு சப்ஜெக்டு ஒரே சென்டர்ல தான டியூசஷனு
இல்லல்லல்லல்ல தனித்தனியா வேற ஒரு இடத்துல
அப்போ எப்டி நீங்க டைம் மேனேஜ் பண்றீங்க
அது கெமிஸ்ட்ரி மட்டு சாட்டர்டே மட்டு தா போவே அது ஏன்னா எனக்கு லீவ்ல லீ்வுல ஃபுல்ல இந்த மே மந்த் லீ்வ்ல ஃபுல்லா கெமிஸ்ட்ரி ஓரளவு முடிச்ட்டாங்ளா அதனால ஒரு நாள் போனா கூட எனக்கு ஒண்ணு தெரியாது எக்ஸாம் டைம் மட் ட்டு கொஞ்சோ ஒரு ரெண்ட் நாள் போவே டைம் எடுத்து சண்டே மிஸ்ட பர்மிஷன் கேட்டு போவே வேற ஒரு வெளிய தெரிஞ்சவுங்க ஒருத்தவுங்க
ம்
அப்புறோ அ மேக்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு வப்பாங்க
ம் ம்
ஆ கெமஸ்ட்ரி பிசிக்ஸ் சார் வந்து காலையில காலையில ஒரு நாள் விட்டு விட்டு
ம் ம்
அப்டி மேக்ஸ் சாரு பிசிக்ஸ் சாரு வேற வேற இடத்துலதா ஆனா அவுங்க ரெண்டு கம்பைன் பண்ணி பேசி வச்சு வப்பாங்க
ஆ ஆ ஆ
இனி அதுலந் நெக்ஸ்ட் வீக் அடுத்து நெக்ஸ்ட் வீக்கு இனி ஒரு டூ வீக் கழிச்சு காலையில மண்டே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் காலையில இருக்கு அடுத்து டியூஸ்டே மேக்ஸ் மார்னிங் இருக்கு ப்படி வப்பாங்க அப்பனா ஈவினிங் நா வேற ஒரு டியூஷன் போவே எல்லாத்
ஆனா இப்ப மானிங்ல இருந்து இப்ப க மானிங்ல டியூஷன் எத்தன மணிக்கு
மானிங்னா சிக்ஸோ கிளாக் இருக்கு
சிக்ஸோ கிளாக்னா அப்ப நீங்க ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திப்பீங்ளா
ஆமா ஃபைவ் ஓ கிளாக் எந்திரக்கணு ப்ப எக்ஸாம் டைம்னா ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேட்டிக்கு தா எந்திரிச்சுட்டு இருந்தே எனி ஆமா
துக்கு கூட கஷ்
நா இனி என்ன பண்ணுவே கரெட்டா ஆமா எக்ஸாம் அன்னைக்கு மட்டு கொஞ்சோ ஃபாஸ்ட்டா எந்திருப்பே இல்லாம எக்ஸாம் இல்லன்னா காலைல மட்டு ஃபைவ் ஓ கிளாக் எந்துருச்சி குளிச்சுட்டு அப்டியே போற மாரி போவே சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்ட்டா டியூசன்ல இருக்கணு
கஷ்டந்தா இப்போ சிக்ஸ் ஓ கிளாக்லந்து செவன் டூ செவன் ஃபைவ் செவன் தேட்டியா
ஆ
டியூஷன் எவ்ளோ நேரோ
ஹலோ இன்னிக்கி சாம்சன் வர சொல்றே ஆ ஆ ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது சிக்ஸ் ஓ கிளாக்ல இந்து அப்டினா ஆ ஆ காலைல சிக்ஸோ கிளாக்ல இருந்து ஆ செவன் டொண்ட்டி வரைக்கு அப்டி இருக்கு அது எப்புனா ஃபிசிக்சு கெமிஸ்ட்ரியு அ ஃபிசிக்சு மேக்சு மாரி மாரி இருக்கு அப்றோ எனி எனின டூ வீக்ஸ் கழிச்சு எ ஃப்ரெண்ட் ஒரு டியூஷன் போவாளா எந்த டியூஷன் ஆ எ கிளாஸ் மெட்டு அந்த பொண்ணு ஈவினிங் ஒரு டியூஷன் போவா அவ கூடதா கொஞ்ச நாள் போயிட் ருந்தே அதுக்கப்பறோ அந்த டியூஷன் வந்து கூட்டிட்டு வரலா டைம் ஆவு அப் பா அம்மாக்கல்லா வேல அப்டி இல்ல அப்ப கூட்டிட்டு வரலா டைம் ஆவுன்றனால கொஞ்ச லேட்டா அந்த டியூஷன் நிறுத்துனே எனக் திருப்பியு அதா போலான்ருக்கே ஏன்னா இங்க வீட்ல இந்தா படிக்கவே மாட்டே
யூசன் முடிஞ்சிச்சினா நீங்க வீட்டுக் வந்துருவீங்ளா இல்ல ஸ்கூல் போயிருவீங்ளா அப்டே
ஆ வீட்டுக்கு வந்துட் தா போவே வீட்டு கிட்ட தானே செவன் டொண்ட்டி போல முடிப்பாங்க செவன் தேட்டில
அ அ அ
செவன் டொண்டி போல முடிப்பாங்ளா
ம்
அப்போ அப்டி முடிச்சுட்டு அதுக்கப்பறோ அப்டியே வீட்டுக்கு வந்துட்டு அ தலம ட்டு கட்டிட்டு போவே அதுக்கப்பறோ
ஆ அ அ அ
அப்டி ஒரே ரொட்டீன் தா டுவெல்த் ஃபுல்லா
இப்டிலா கஷ்டப்பட்டு முட்ச்சிருங்க முட்ச்சுட்டா அதுக்கப்பறோ ஃபிரீயா இருக்கலா லைஃப் லாங்
எப்டியாவது ஒரு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணு யோசிச்சுட்ருக்கே
ம் டென்த்ல எவ்ளோ மார்க் எட்த்தீங்க
டென்த்துல ஃபோர் சிக்ஸ்டி எடுத்தே
ஓ எ ஸ்கூல்ல ஸ்கூல் டாப் லெவலா அது
ஆ டாப் லெவல் இல்ல ஃபிஃப்டிக்கு மேல எடுத்தனால ஓரளவு அப்படி வரு அ ஃபஸ்ட்டு மார்க்கு வந்து ஃபோர் நைன்டி வன்
ஓ ஓகே ஓகே ஓகே ம்
இந்த வாட்டி இன்னு ரொம்ப ஸ்ட்ரிட்டா பிடிப்பாங்க டுவல்த்துனால ஏனா போன வார்ஸ் போன வாட்டி உள்ள டுவல்த் வந்து எவ்ளோ மார்க்கு ஃபோ ஃபை நைன்ட்டி ஃபை எடுத்தாங்க
ம்ம்
ஹஸ்மார்க்கே அதனாலு இந்த வாட்டி ரொம்ப இத்
இப்போ உங்குளுது சிக்ஸ் ஹண்ட்ரடுக் இல்ல
ஆமா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு
ஆ ஓகே ஓகே
பப்ளிக் இல்லயா அதனால ஜாலியா ஆய்ட்டு
ஆ ஆ ஆ
ஆ ஜாலியானனால இப்போ ஃபுல்லா லவன்த்துல ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் மட்டுன்தா அதுக் ஆப்போசிட்டே இப்ப டுவல்த்துல ருக்கோ ஸ்கூல்ல என்ஜாய் பண்ணுவோ எல்லா எடத்திலி டைம் கெடைக்க எடத்துலல்லா என்ஜாய் பண்ணுனு ஆனா படிக்கிறன்ற படிச்சு ஆவுனு அந்த மாரி ம் மிஸ்சுங்கள்ளா அப்டி அப்டி ப்டி ஸி நிப்பாங்க இல்லனா முன்னாடில்ல லவன்த்துலலா காலே எய்ட் இப்போ சட்டடேனா எங்களுக் எய்ட் தட்டி தா ஸ்டடி
ம்ம்ம்
தட்டி ஸ்டடி வச்சிட் நாங்க வந்து எத்துற மை பாய் எய்ட் ஃபாட்டி ஃபை நைன் ஓ க்ளாக் தா நாலா போவே ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா எங்க க்ளாஸ் மேலயா இப்போ கீழே சிஸ்டருக்கு ரூம் கிட்ட சிசிடிவி உண்டு க்ளாஸ்ல அப்டி ஒரே ஸ்ட்ரிட்டு
ம்
நல்லா பிடிச்சிட்டாங்ளா அதனால மிசுங்கல நல்லா ஸ்ட்ரிட் ட்டருக்க முன்னாடி இருக்க மாரி யாருஷ் ஃப்ரீயா இல்ல மாறி மாறி சண்டதா நேத்திக் அப்டிதா நா நம்ட்டு மேக்ஸ் மேம் பேப்பர் தர்லயா மாறி மாறி கேட்டுட்டே இருந்தேனோ திட்டு நீ என்னத்த படிச்சு கிழிச்ச மாரி என்ட்ட வந்து கேக்குறன்னு ஒரே சண்டதா அத்தான நீங்க பேப்பர தந்துட்டு பேசுங்க என்னா அப்டின்னே
ம்
அப்டிப்டி ஒரே சண்டயா இருகும் டி பொகஞ்ச எல்லா ஸ்ரிட்டா இனி மார்க் எட் எத்தப்றோ ஒண்ணு ஜொல்ல மாட்டாங்க இப்ப ஃபிசிக்ஸ் மேமும் இங்லீஷ் மேம் மட்டு கொஞ்சோ டவ்ன்ல ருக்கு மத்தபடி எல்லா ஓகே தா மேக்சிம எப்டி எய்ட்டிக் மேல வருன் ஒரு நம்பிக்க துகப்றச்னல்ல
ஆ தா உம் சே
ஆனா எல்லாரு ச்சொல்லுவாங்க மார்க் எடுத்த உனே நீ நல்லவளான் ஜோட்ருவாங்க
ம்
எல்லாருக்கு அப்டி வண்ட் உண்டு ஏ டூருக்கு போய்ட் வந்த் அப்றோ அத வெச்சு ஒரு ஒரு ஒரு வர்ஷமே அதே ஃபுல்லா போயிரு அத வச்சே பேசிருவாங்க எல்லா
பரவால்ல டுவல்த்துல டூருக்குல்லா கூட்டின் போறாங்க
ஆமா டூர்
ம் அங்கங்க படிக்கிற பஸ்ட் டுவல்த்துலா வந்துட்டா ஸாக் அடிப்பாங்க அந்த நைன்த் து டென்து லெவன்து டுவெல்த் எங்க ஏரியாலல்லா
ஆ
பசங்கள பாத்தாலே பாவமா இருக்கு எப்டியோ ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வெயிட்டு தூக்கினு போவாங்க போல அந்த பேக்ல
ஆன் ஆன் ஆன்
பசங்க மொ முதுகே அப்டியே பெண்டாகி இருக்கு ம்
ப்ப எல்லாத்த புக்க புக்கெல்லா ஸ்கூல வச்சுட்டு போய்ருவே ஒன்னுக்கு ரெண்டு புக் வச்சிருப்போம்லா
ம் கரெக்ட் தா இதுவு நல்ல ஐடியா தா அதா இப்ப இருக்குற பசங்களா ஸ்மாட்டா இருக்கீங்க இப்ப ஒன்னுக்கு ரெண்டு புக் கூட இப்ப நீங்க சொல்லிதா ஓ இப்டி ஒரு ஐடியா இருக்கா
ஆன் ஆன் ஆன்
அவளுக்கு தெரியுது நாங்க படிக்குபோதல்லா வெய்ட் தூக்கினு போவோ
ஆ நாங்க எப்டி அக்காங்கலா இருக்கனால நெறய புக் இருக்கும்ல்ல அவங்களுக்கு புக்கெல்லா எங்கள்ட்ட தான இருக்கு
ம் ம் ம் ம் ம் ம் ம்
சரி ஓகே டைம் ஆச்சி வெக்கட்டா
இருங்க இருங்க ஏ வக்கிறீங்க அதுக்குள்ள நீங்க நல்லா பேசுறீங்ளே இன்னு ஒரு டூ மினிட்ஸ் பேசுங்க
ஆ
இன்னொரு ட்உ மினிட்ஸ் பேசுங்க
அக்கா போன கேட்டுட்டே இருக்கா அவளுக்கது இது எனக்கது இல்ல ஆ ஓகே
அப்றோ மதிய என்ன சமயல்
மதியம் என்ன சமயல் இன்னு சமைக்கவே ஆரமிக்கல
ம்
எதாது நானு எங்களுக்கு வீட்ல எங்க அக்காவும் நானு இருந்தோனா பிரச்சனயே இருக்காது நாங்க ரொம்ப சாப்புடல மாட்டோமா அவ்ளோ இருக்கறத அட்ஜஸ் பண்ணி சாப்புடுவ அப்டி நாங்க தம்பி இருந்தா தா பெரியம்மா பைய இருந்தாதா சமைபாங்க ஆன் ஆமா நல்ல க்ளோஸ் தா ஏன்னா ரெண்டு வயசு தானே டிப்ரன்ஸ் அதனால ரொம்ப தெரியாது
ரெண்டு வயசுனா அப்ப அவுங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்களா
ஆண் இப்பதா செகண்ட் இயர் படிக்கிறா
ம் செரி செரி
ம் அதனால அவ என்னோட இதுல பாக்க சின்னதா வேற இருப்பா ஹ அதனால அப்டியின்னே நல்லா க்ளோஸ் தா எங்க போனாலு ஒரே ஏஜூன் மாரி தா பாத்தா தெரியு
ஆமா
ப்ரெண்ட்ஸ் மாரி தெரிவோன்